அக்கா நல்லா இருக்கீங்களா
ஹா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா
மத்தியானத்துக்கு காலையிலயே செஞ்சாச்சு செரி ஈவினிங் தான் எதாவது ஸ்னாக்ஸ் செய்யலாம் அப்பின்னு சொ சொல்லிட்டு அப்டியே யூடியூப் பக்கம் போய் பாத்துட்டுருக்கேன் என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு
செரி செரிகா நீங்க சொன்ன மாரிதான் நானும் இப்ப யூடியூப் தான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா அது ஈவினிங் வரைக்கும்லாம் எனக்கு தாங்காதது அதோட டென்ட் எனக்கு ஆப்டர்நூனே செஞ்சு சாப்படணும் லஞ்சோட நான் டிசட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு டிஷ்ஷ பாத்துட்டு
என்னது
ஆ ஆக்சுலா இப்போ மார்னிங் யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே ஒரு முக்கணி பாயசம்னு சொல்லிவிட்டு ஒன்னு பாத்தேன்
ஆஹா
அதுல பர்ஸ்ட் ஜவர்சிய வந்து டூ ஹெவர்சுக்கு வந்து ஊற வச்சு ட்டு அது கிளாஸ் எனக் கன்சிடென்சில பாயில் பண்ணி வச்சுட்டங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண அது தனியா வச்சுட்டு நெக்ஸ்ட் வாழைப்பழம் மாம்பழம் அண்ட் பலாப்பழம் மூணயும் ஈக்குவல் குவாலிட்டி எடுத்துட்டு நல்லா கிரண் பண்ணி எடுத்துடுறாங்க அது லைட்டா பேன்ல வந்து ஹீட் பண்ணி நல்லா ஓர்ஹீட் பண்ணிட்டு பேன அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில கொஞ்ச நம்மளுக்கு அந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு கேஷ்யூ அதை நல்லா ப்ரை பண்ணி அதையும் எடுத்துட்டு அதே நெய்யில் இப்போ அரைச்சி வச்சிருக்காங்கல்ல இந்த பர்பஸ் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ட்டு அதுலயே ஜவ்வரிசியும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நாட்டு சக்கரை கொஞ்ச ஏலக்கா அந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முக்கனி பாயசம் அப்டின்னு சொல்லி நான் பாத்தேன்
ஓகே
பாக்கும்போதே இந்த ஒரு சினிமா டைலாக் ஒன்னு வரும் அது உங்களுக்கு நெனப்பிருக்கா பசங்க வந்து டேஸ்ட் பண்ணுது நாக்கால இல்ல கண்ணால தான் அப்டின்னு சொல்லிவிட்டு
ஆஹா
அந்த இது எனக்கு கண்ணாலேயே அது டேஸ்ட் ஆயிடுச்சு
அது இப்ப ஆப்டர்நூனே செஞ்சு சாப்ட் ஆகணும் டிசைட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கேன் நானு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதான் சரி நீ ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீளா நீங்கதான் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்களல்ல இது போல பாத்துட்டு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீளா அப்டின்னு கேட்போம் மே தான் உங்க கால் பண்ணா இப்போ
எங்க-எங்க ஸ்வீட் அப்டி ன்னா நான் மட்டும் தான் சாப்பணும்
ஒ
அதனாலதான் செரி ஸ்வீட் அப்டின்றப்போ ஹா நா வந்து எனக்கு-எனக்கு இப்ப சாப்பணும்னு தோணுச்சு நா மட்டும்தான் சாப்படுறது இல்லாட்டி இவுங்க எல்லாம் யாருமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க இதேன்ன காரமா ஸ்நாக்ஸ் ஏதாவது ரோல இந்த ஏதாவது வந்து இந்த-இந்த பொரிட்டோ ரோல் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா சாப்புடுவாங்க இதெல்லாம் நம்ம சாப்ட்டோம்னா ஹா இது செஞ்சம்னாலே வந்துட்டு சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் பாப்பாங்க நம்ம அது கொஞ்சமாவும் செய்ய முடியாதுல்ல எதுவுமே
ஆமா-ஆமா இது மூணும் ஈக்குவல் குவான்டிட்டில நா வேற போடணும் அப்படிங்கிறப்ப அது எப்படியும் ஓரளவுக்கு அதிகம தான் வருது அது ஒரு நாலு பேர் சாப்றாங்க அப்டின்னா அது தாராளமாக அது
ம் நாலு பேருக்கு இங்க நான எங்க போறது இங்க பையனும் வந்துட்டு அவன் எல்லா சுத்தமாவே அ ஸ்வீட்டே புடிக்காது ஃபஸ்ட்டு அதனால அத எப்டி நா வந்து ஆ கரெக்ட் பண்ண முடியோம் அப்ப நா மட்டுமே ஃபுல்லா சாப்பறா மாரி ஆகோ எதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்டின்னா செரி யாராச்சு வராங்க அப்டின்னா ஓகே எதுவுமே இல்லா நம்ம மட்டோ செய்ய முடியாதுல ஸ்நாக்ஸுக்குதா பாத்துட்டுருந்தே செரி ஈவினிங் வந்ததோ எதாவது கேட்பாங்க இங்க கிளைமேட் ஒரு மாரியிருக்குதா அதனால செரி எதாவது காரமா கேப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு பாத்துட்டுயிருந்தே சேரி எதாவது ஓ ஆ ரோல் மாரி எதாவது செய்யலாமா அப்டின்னு சொல்லிட்டு சோயா ஊற வெச்சிருக்கே
ம் சோயா என்ன பண்ண போறீங்க
சோயால இந்த நம்ம சிக்கன் மாரியே அது எல்லாமே பண்ணிட்டு இந்த அ மயோக்கு பதிலா வந்து சாஸ் வந்துட்டு நம்ம இந்த கர்டுல சாஸ் செய்வாங்கல்ல சும்மா ஆ அந்த மாரி பண்ணிட்டு வெல்ரிக்கா கேரட் டு அதுக்கப்பறோம் இந்த கேபேஜ்ல வொய்லெட் கலர் கேபேஜ்யிருக் குதுல அதுயெல்லா போட்டு ஆ அது வந்து ட்டு நம்ம பச்சயாவே சாப்புறதுக்குமே அது நல்லாயிருக்கு அந்த கேபேஜ்ஜூ
ஆமாம்மா இங்கயே அவைலபள்யிருக்கு லோக்கல்லயே அவைலபள்யிருக்கு நானே யூஸ் பண்ணியிருக் க்கே நல்லாயிருக்குது
அதுதா அந்த மாரி போட்டு ரோல் குடுத்துட்டோம்னா அதே ஈவினிங்கோ அப்டியே ஆ நைட்டுக்கோ சேர்ந்து இது இருக்குற மாரி ஆயிக்கோ அப்ப நைட்டுக்கு எதுவோ செய்ய வேண்டா அதனால அத பாத்துட்டுயிருக்கே ரோல் மாரி செஞ்சுக்கலா அப்டின்னு சொல்லி ட்டு
சேரி செரிக்கா என்னங்க கிளைமேட் என்ன மோசமாயிருக் வேண்ண
ஆமா இங்க வந்து ஒரே காத்து சரியான காத்தா அடிச்சிட்டுயிருக்குது ஒரு மாரி எப்ப வேணாலோ மல வரோ அந்த மாரியிருக்கு இல்ல கொஞ்சோ காரமா சாப்புடுறதுக்குதான எல்லா விரும்புவாங்க நம்ம ஸ்வீட்டா செஞ்சோம்னா ஸ்வீட் வந்துட்டு அது அதுக்கு கிளைமேட்யெல்லாம் கெடையாது இருந்தாலோ வந்து அது இப்போ செஞ்சோம்னா செட் ஆகாது நேத்தே கூட காரோ காரோன்னுதா கேட்டுட்டுயிருந்தாங்க
இல்ல ஸ்வீட் வந்து கிளைமேட்டுக்கு செட் ஆகதுங்குறத விட அந்த மைண்ட் செட் வந்து இந்த டையத்துல ஒரு மல மல வருது அப்டின்னா அந்த டைம் எப்டி ஒரு டீயோ பஜ்ஜோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோ அதே போல அந்த காத்து ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு காரோதா செட் ஆகோ ஸ்வீட் செட்டாகாது
ஆமா அதுனாலதா வந்து செரி இப்போ இதே நம்ம வந்துட்டு இப்ப சண்டே வந்து பிரியாணி செய்யறோம் அப்டின்னா அதுக்கு ஒரு ஸ்வீட்டு ஆஹ் ஸ்வீட்டு இல்ல பாயாசோ இந்த மாரி செஞ்சோம்னா ஏத்துக்குவாங்க இப்ப நம்ம எதாவது செய்யறோம் அப் டின்னா வ ந்து அது இ தென்னது இதுக் இதெதுக்கு இப்போ அப்டின்னு சொல்லி கேப்பாங்க
காரத்துக்காக அந்த ஸ்வீட் எதிர்பாக்குறாங்க
ஆமா நான்வெஜ் செய்யல ஸ்வீட் எடுத் எடுத்துக்குவாங்க அதே வந்துட்டு இப்ப சும்மா இருக்கையில்ல உங்களுக்கு ஸ்வீட் குடுத்தா நம்ம சாப்பிடுவோம் நம்ம செய்ரோம் நம்ம சாப்புடுவோம் நம்மளுக்கு என்னாரும் எது தோணும்னு தெரியாது திடீர் நைட் ஒரு மணிக்கு கூட ஏதாவது தோணும் போய் சமைச்சு சாப்பிடுவா ஆனா இ இவங்கல்லாம் அப்புடி கெடையாது ஏதோ ரோபோட் மாரி நடந்துக்குவாங்க அதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி தா செய்யணும்
இல்லாட்டி நம்மளே பூரா சாப்புர மாரி ஆனா அது ஒரு கஷ்டம் இல்லக்கா நம்மளுக்கு ஒரு விஷயம் சாப்பிடனூம் தோனும்போது மத்தவங்களுக்கு தொனலன சாம் டையம் அது முடு அப்செட் ஆயி நம்லோ சப்புற இன்ரட்ஸ் இல்லாம போயிடுல்ல உஹம் அது போல நடந்துருக் இருக உங்களுக்கு ஏதாவது சாப்ட் ரொம்ப கியூரியாஸ இருக்கும் அவங்க எல்லாம் எதது சொல்லுவாங்கப்படின்னு சொல்லிட்டு ஆமா போ அப்படின்னு போயிடுவிங்க
ஓ அது நிறைய டைம் நடக்கு அது எப்ப டெய்லியுமே நடக்கும் நேத்து கூட எனக்கு வந்து பஜ்ஜி சாப்பணும் போல் இருந்துச்சு இவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்ல இந்நேரத்துக்கு பஜ்ஜி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால டோட்டலா அது செய்யவே இல்ல
ஓ அப்ப ரொம்ப கஷ்டம் ஆனா சாப்பிடற விஷயம்மா நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இருந்தாதான் நம்ம எல்லாமே சாப்பிட முடியும்
ஆமா இப்ப பஜ்ஜின்னு நீங்க மாவு கலக்கறீங்கன்னா எப்படியுமே அதுல ஒரு அஞ்சாறு பஜ்ஜி வந்துடும் நம்மளுக்கு வந்துட்டு இப்ப எனக்கு தோணும்னா எனக்கு ரெண்டு சாப்பிட்டா போதங்கிற மாதிரி தோணும் அந்த மிச்சம் மூணு யாரு சாப்புடுவா
ஆமா அது நம்மளுக்கு தகுந்த மாரி ரெண்டு மட்டுமா செய்யவும் முடியாது அந்த பஜ்ஜ மாவு மிக்ஸ் பண்றதே வந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பஜ்ஜ மிகஸ் பண்ற மாதிரிதான் நம்ம பண்ணி ஆகணும் வோரவலியே
ஆமா அத டிப் பண்றக்களவுக்கு எதுகட்சி வேணுமோ
ஹம்
அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து நம்ம இது பண்ண முடியும் அதனாலயே சிற்ப்பம் வேணாமா ஓகே விடுங்க அப்படின்னு இது மாரி ஒரு நாள் இல்ல எல்லா நாளுமே அது ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்குது இன்ஸ்டாகிராமக்குள்ள போனம்னாலே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இது இப்ப இப்ப அடுத்தது எனக்கு இது சாப்பிடலான்னு தோண போகுதுன்னு நினைக்கறதுக்கு முன்னாடியே அது அது நினைச்சிருது
கரெக்ட் அதை பெஸ்ட்டா வேற ரிசல்கொடுத்து நம்மள இன்னும் கொஞ்சம் வேற தூண்டி விட்டுடும் சாப்ட்டாலே போறும்
ஆமா ரொம்ப ஹெவியா பசி வர்ற மாரி நான் கிச்சனுக்கே இன்னைக்கு போகாம லீவ் எடுத்துக்கலாம் அப்டின்னு நெனைச்சிருப்பேன் ஆர்டர் போட்டுக்கலாம் ஏதாவது ஒண்ணு சும்மா அப்டி லைட்டா போட்டுக்கலாம் அப்டின்ற மாரி இருந்தா இது அது இதுன்னு பண்ணி கடைசியல என்ன நைட் எட்டு மணிக்கெல்லாம் பிரியாணி செய்ய வச்சிரும் பிரியாணி அது இதுன்னு செய்ய வச்சு துரு
உம் ஆனா ஹெல்ப் பண்ணவே ஆள் இல்னாலும் நீங்க எல்லாத்தையும் பண்ணிடுவீங்கல்ல இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாலே சாப்பிடுற ஆசையில்லா
நான் மட்டும்தான் பண்ணுவேன் எங்க வீட்டுல மூணு பேர் இருக்கோமா பைய சின்ன பையன் தா அவ வந்து ம் பண்ண மாட்ட பண்றேன்ட்டு வரு வாஆனா வந்து எனக்கு வந்து இந்த கிச்சன்ல நான் மட்டும் இருந்தேன்னா எல்லா டிஷ்மே கரெக்ட்டாவந்துாரும் கூட யர்ச்சும் இருந்தாங்கனா எதச்சும் ஒன்னு சோதப்பி அப்பிருவேன்
கரெக்ட் நானும் அதேப்பேலதான் கெஸ்ட்டுஎத்தனை பேர் வந்தாலும் தனியா நின்று சமைக்க சொன்னீங்கன்னா ஓளுக்கு சமைச்சிடுவேன் யாராவது ஒருத்தவங்க கூட நின்னாங்க அப்படின்னா அன்னைக்கு சாப்பாடும் டிலே ஆகும் கண்டிப்பா சமையலையும் சொதைப்பிடுவேன்
ஆமா
ம் ம் எனக்கு எனக் ஹெல்ப்க்கு அளுன்னா பாத்திரோ கழுவிதரிங்களா கழுவி குடுங்க அதோட நீ பாட்டிக்கோங்கவெஜ்டபிள்ஸ் நான் சொன்ன சைஸ்லே கட் பண்ணனும்
ஆஹஹா எனக்கு பாத்திரமும் நான்தா எனக்கு பாத்ரமும் நான்தா கழுவணும் ஏன்னா வந்து அப்பப்போ அந்த ஒரு இதுல எல்லாம் காமிக்குவாங்கள ஒரு ரீல்ஸ் எல்லாம் பாக்கைல எனக்கு நான் என்னை சொல்ற மாரியே இருக்கும் என்னை காமிக்கிற மாரியே இருக்கும் கழுவுாங்க ஒரு ஒரு பொருள் வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க அது இமீடியட்டா எனக்கு அப்வே கழுவி எனக்கு அப்வே அது கமுத்திரணும்
ஓகே ஓகே
ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணனாலுமே உடனே எனக்கு அது கழுவிஈர்ணும் அது யூஸ் பண்ணி அச்சி பண்ணி அடுத்தது நான் அது எடுக்க மாட்டேன் அப்படின்னா உடனே அத நா கழுவி அத உடனே நா கம்த்திடணும் இல்லாட்டி வந்து எனக்கு அந்த சிங்க்ல போட்டுட்டு மொத்தமா போய் நின்று கழுவுறது அது வந்து எனக்கு செட் ஆகாது த்து
கரெக்ட் தான் ஆனா அது நா திடீர்னு யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வராங்க யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க நம்ம கிச்சன் பாத்தாங்கன்னா அந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும்ல்ல சிங்க்ல வந்து பாத்திரம் எல்லாம் கிடைந்துச்சுனா நீங்க சொல்றது நல்ல பழக்கம் தான் ஆனா எனக்கு பசங்களை வச்சுட்டு அதே போல பண்றது கொஞ்சம் கஷ் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நான் அதது பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அதை டக்கு டக்குன்னு உடனே பண்ண முடியாது என்னால அப்ப கொஞ்சம் சேர்த்து வச்சிருவேன் ஜாமன்
இல்ல நான வந்து எங்க வீட்டுக்கு போனேனாலுமே எங்க அம்மா வேல செஞ்சுட்டு இருப்பாங்க எனக்கு அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அழுக்கா அந்த இடத்துல கடந்தது அப்டின்னா எனக்கு அது என் ரமோ மாரி ஆயிரும் டென்ஷன் ஆன மாரி ஆயக்கும் நான உடனே அதது கரெக்ட் பண்ணிடுன் இன்னொன்னு பொருள் எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் நீ இருக்குது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம மாறி இருக்குதுனாலும் எனக்கு ஓகேவா இருக்காது அதே இடத்துலதான் இருக்கணும் எங்க வீட்ல அது அதிகமா சண்ட வர அதுக்கத்தான் இருக்கும் இப்ப காலில இருந்து இவங்க கிளம்பனதுக்கு அப்பறம் அவங்க வர வரைக்குமே வீடு அப்டியே இருக்கும் இவங்க வந்து ஒரு பத்து நிமிஷத்திலே வீடு எல்லாம் தலைகீலா மாறிரும் என்ன பண்றாங்கன்னே தெரியாது ஆனா எல்லாம் குப்பையா போயிரும்
அது ஆனா கரெக்ட் தான் நம்ம மியூசியம் மாரி வச்சிருப்போம் அவங்க வந்து நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாரி ஆயிடும்
ஆமா அது வந்து எனக்கு ஓகேவாவே இருக்காது
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்
ஆஹ் எனக்கு இந்த யார் வீட்டுக்கு போனாலுமே அவங்க வீடு எனக்கு நீட்டா இருக்கணுங்கிற மாரியே நான் இருப்பேன் அதனாலயே வந்து என என தெரியும்ல தெரியறவங்க எல்லார ருமே வீடு நீட்டா வச்சிருப்பாங்க
சூப்பர் தான்க்கா சரிக்கா பாருங்க நானும் போயிட்டு லன்ச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஓகேக்கா அப்புறம் ஃப்ரீ ஆய்ட்டு கால் பண்றன் லஞ்ச்லா முடிச்சுட்டு ஓகே